ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க அ ஆ நல்லா இருக்கீங்ளா ஆ நானு நல்லா இருக்
ம் நல்லா இருக்க‌
என்னாப் பண்றீங்க சரி சரி என்னா பண்றீங்க
சும்மாதா
ம் சரி சரி
நீங்க
சாப்ட்டாச்சா நா வந்து எங்க மாமா வீட்டுக்கு வந்திருக்க என்ன சாப்டீங்க என்னா சாப்டிங்க
நா வந்து கட் ரைஸ்
கேட் ரைஸ் தயிர் சாதமா சரி சரி ம் சரி நா வந்து இது வெஜ் பிரியாணி சாப்ட
அப்டியா
ஆமா
ரொம்ப புடிக்குமா
ரொம்பலா இல்லிக புடிக்கு அவ்ளதா அது வேணா புடிக்காதுங்க தொட்டுக்க தயிர் பச்சடி
அப்டியா ஓகே
ஆமா ஆமா ம் உங்குளுக்கு புடிக்குமா
வெஜ்ஜூ புடிக்காது எனக்கு
அப்பிடியா மட்டன் பீஃபு அத்தா புடிக்குமா
ஆமா ஆமா
சரி சரி உங்களுக்கு எது சமைக்க ரொம்ப புடிக்கு அ ஒரு விருப்பத்தோட சமைப்பீங்களா விருப்பத்தோட சமைப்பீங்கள அது என்ன டிஷ்ஷா இருக்கு
நா வந்து ஸ்நாக்ஸ் மாரிதா பண்ணுவே மோஸ்ட்
அ அ பீஸாவுசன்னு பீஸா செய்யத் தெரியுமா சொல்லுங்க
தருவே பீட்ஸா பர்கரு
ஆ சரி ரெண்டுமே சொல்லுங்களே எப்டி பண்ணுனு கொஞ்சோ லென்தா டீடைலா சொல்லுங்க அ
பீட்ஸா ரொட்டி வந்து
ஆ சேரி
அதுக்கு விஜிடபிள்ஸ் கார்ன் போடலா அப்பறமா வெங்காயோ ஆ சில்லி ஃபிளேக்ஸ்ஸு அப்புறமா சீஸ்ஸு
ஆ
சிக்கன்னா சிக்கன்னு இல்ல வெஜ்ஜுனா வெஜ்ஜு
ம் நல்லா ஃப்ரை பண்ணிடுமானா இல்ல அப்டியே போட்னுமா
இல்ல
அப்டியே போட்லாமா சேரி
நான்வெஜ் வந்து ஃப்ரை பண்ணனு வெஜ் வந்து அப்டி கார்ன்னா நாங்க அப்டி போட்டுக்கலா சாஸ் ரெண்டு சாஸ் போடு ஆமா கார்ன் கார்ன்
கார்ன்ணா ஓகே ஓகே ஆ சோளோ சோளோ கொஞ்சோ தமிழ்லே சொல்லுங்க செரியா ம் சரி சொல்லுங்
சோளமு அது வந்து அது போடலா இல்லன்னா சிக்கன் அந்த மாரி போடலா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிக்குணு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்குணு
ஆ சரி
ஃப்ரை பண்ணிட்டு அத தனியா வச்சுக்குணு அப்புறமா வந்து
கிறே கொஞ்சோ நெட்ஒர்க் கெடைக்கிற எடத்துல உட்கார்றீங்ளா உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது
இல்ல எனக்கு கரெக்டா தா‌ இருக்கு
ஏ வாய்ஸ் ஒரு உங்களுக்கு வருதா கரெக்ட்
ஆ வருது ஆ
உங்க வாய்ஸ்தா எனக்கு ஸ்டக் ஆகி வருது அதா கேக்குறே
அப்பிடியா ம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்குணு அப்புறமா வந்து பீ்ட்ஸா சாஸு ஆ கெச்சப்பு அது பவுல்ல வந்து தனியா மிக்ஸ் பண்ணி வச்சிடணு அப்பறமா வந்து கொஞ்சோ பட் டர் அதுல பிரெட்ல வந்து தடவிட்டு அப்புறமா ரெண்டு சாஸ் வந்து தடவிட்டு அப்பறமா கார்ன் இல்லன்னா கார்ன்னா கார்ன் போடலா இல்ல சிக்கன் போடோனோனா சிக்கன் போட்டுட்டு ஆ ம்
தே
வெங்காயம் வந்து ஷேப்பா கட் பண்ணுவாங்க லேயர் லேயரா
அதே
லேயர் லேயரா ம் அந்த மாரி கட் பண்ணிட்டு அது
செரி
அத வச்சுட்டு அப்புறமா சிக்கன் வச்சுட்டு அப்புறமா வந்து சீஸ்ஸு கொஞ்சோ ஃப்ளேவருக்கு வந்து சில்லி ஃப்ளேக் ஸ்ஸு அந்த மாரி எல்லா போட்டு பேக் பண்ணி எடு எடுத்துர்லா‌ அப்டி பேக்கர் இல்லன்னா ஆ ஒரு குண்டா மாரி எடுத்துக்கிட்டு அதுல வந்து சின்ன பிளேட் வச்சிட்டு அதுல கொஞ்சோ தண்ணி ஊத்திட்டு அது மூடி வச்சோம்னா பீட்ஸா ஃபைவ் மினிட்ஸ்ல ஆயிடும் பேக் பண்ணோனா கூட ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் தா ஆகும்
ஆ அ அதுலயே வெந்திருமா எல்லாமே
ஆமா பர்கர் எப்டின்னா பிரெட் வாங்கிட்டு
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் சொல்லவா சின்னதா இருக்கும் தக்காளில செய்வாங்க ஸ்வீட் சரியா அது சொல்றன் ஆ ஆமா தக்காளில ஸ்வீட்ஸ் செய்வாங்க தெரியாதா உங் தெரியாதா உங்களுக்கு
ம் சாப்பிட்டுருக்கேன் ஊர்லல்லா
ஆ எங்க ஊர்ல எல்லா செய்வாங்க அது அது எப்டி செய்வாங்கன்னா தக்காளி எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து மேல மட்டும் கட் பண்ணிடுவாங்க ஃபுல்லா கட் பண்ண மாட்டாங்க மேல மட்டும் கீறி விட்டுட்டு அது தண்ணில போட்டு இல்லாட்டி இட்லி குண்டால வேக வச்சிடுவாங்க அ ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அது வேகுன அப்றோ தோல் இருக்குல்ல அது தனியா வந்துரும் அது எடுத்த அப்றோ அப்டியே எல்லாமே பெசஞ்சிட்டு ஒரு கடாயில ஆ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அது போட்டுறணும் ஆ எ இது போடணும் ஃபஸ்ட்டு என்னாது கீ இருக்கல்ல கீ போட்ணும் கீ போட்டு அப்றோ கொஞ்சம் இது பண்ணப்போ அது தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கப்றோ கொஞ்சோ கொஞ்சமா கீ போட் ட்டு சேத்து சேத்துட்டு அதுக்கப்றோ பருப்பு இருக்குல்ல பருப்பில்ல சாரி சக்கர போடணும் சக்கரையவும் எ உங்களுக்கு ஏத்த மாதிரி சக்கர போட்டு ட்டு கொஞ்சமா ஏலக்கா இடிச்சு போட்டுருணும் வாசன வரக்கூடாதுன்னு
ஆ
அதுபோட்ட அப்றோ ஆ பரு இது இருக்கும்ல முந்திரி பாதிரம் பருப்புல்லா அது கொஞ்சோ இதுல ஃப்ரை பண்ணி நெய்ல மறுபடியும் அது போட்றணும் அதுல போட்டு அப்டியே கொஞ்சோ இது பண்ணிட்டே இருந்தா ஒரு ஃபை மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேம்ல பண்ணா ரெடி ஆயிடும் நல்லா இருக்கும் அதெல்லா சிம்பிலா இருக்கும் சாப்பிட டேஸ்ட் குட்டியா இருக்கு சின்னப் பசங்கல்லா சாப்டுவாங்க
அ செரி செரி
ம் நீங்க எத்தன தடவ சாப்ட்டுருக்கீங்க அது
நா வந்து ஒரே ஒரு வாட்டி தா சாப்ட்டுருக்கே அதுவு
அப்டியா நா நாலஞ்சு தடவ சாப்ட்டுருக்கே நா கல்யாணத்துல ஒரு தடவ சாப்ட்டுருக்கே அ எங்க ஊர்ல எதுக்கு நல்லா இருக்குமே அது
எனக்கு புடிக்காது
எதுக்கு உங்களுக்கு டேஸ்ட் எதுனால பிடிக்கல அது
டமேட்டோ
டமேட்டோ உங்களுக்கு ரொம்ப பச்ச வாசனையா வந்துச் ச்சா அது அப்பிடி இருக்க கூடாது அதுல அது நெறைய போட்டு செஞ்சா அப்டித்தா பச்ச வாசன வரு நானு ஃபங் இதுல சாப்ட்டே ஊர்ல வந்து மேரேஜ்ல சாப்ட்டே அப்போ சமைச்சாங்க பச்ச வாசனயா தா இருந்துச்சு ஆனா எங்க ஊர்ல வந்து எங்க அத்தே செஞ்சு குடுத்தாங்க தனியா கொஞ்சமா செஞ்சாங்க அது நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு இது மொத்தமா செய்றாங் க்கும்ல அதுனால எது நல்லா இருக்கு எது எப்பிடி இருக்குன்னு தெர அது அதனால தா உங்களுக்கு அப்டி டேஸ்ட் இருக்கு ஆனா கல்யாணத்துல செய்றது அழகின அழுகிப் போற தக்காளி கூட போட்டுருவாங்க தெரியாம அவுங்களு நெறைய இருக்குல அ தெரியாம போட்டுருவாங்க அது இல்லாம உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காம இருந்திருக்கலா
அ
இன்னொரு தடவை வீட்டுல செஞ்சு பாத்து சாப்டுங்க நல்லா இருக்கு அ சரி இப்போ பர்கர் எப்டி செய்யறது சொல்லுங்க பாக்றே
சரி ஃபர்ஸ்ட்ட் உங்களுக்கு ஃப்ரூட்ல எந்தெந்த ஃப்ரூட் பிடிக்கும்ன்னு சொல்லுங்க
எனக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்கு
ம்
அதுக்கப்பறோ என்ன பிடிக்கு எனக்கு ஃப்ரூட்ஸ்ல எனக்கு அவ்வளவு பிடிக்காது நா சாப்டவே மாட்டே அதா மேங்கோ சாப்டுவே மேங்கோ சீசன் வந்தா மாம்பழம் மாம்பழம் சாப்டுவே அதுக்கப்பறோ என்ன இருக்கு வெஜ்ஜல நா சாப்டுறது வந்து கேரெட்டு பீட்ரூட்டு
ம்
அதுதா சாப்டுவே கான் சோளம் சாப்டுவே சோளம் சாப்டுவே கீர கீரே ரெண்டு மூணு வக தா சாப்டுவே
ம் டைம் முடிஞ்சிடுச்சு போல
இல்ல இல்ல இன்னு இருக்குங்க இன்னு ரெண்டு நிமிஷோ இருக்கு சொல்லுங்க அ
பர்கர் எப்டினா ம் பர்கர் வந்து வெஜ்லெயு பண்ணுவாங்க நான்வெஜ்லெயு பண்ணுவாங்க பர்கர்க்கு வந்து பர்க் பர்கர் சாஸ் இருக்கு டமேட்டோ சாஸ் ரெண்டு தனியா மிக்ஸ் பண்ணி வெச்சுட்டு அப்பறமா வந்து ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
வ வெங்காயம் நல்லா ரவுண்ட் ரௌண்டா கட் பண்ணி வெச்சிர்ப்பாங்க அப்பொமா தக்காளியு அப்பிடியே ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வெச்சிருப்பாங்க வெல்ரிக்கா ல்ல அதுவு கட் பண்ணி ரவ் ஆ ரவுண்டா கட் பண்ணி வெச்சிருப்பாங்க அப்பறமா வந்து ஆ வெஜ்ல வந்து நாங்க சிக்கன் ஆட் பண்ணா கூட ஆ ஆட் பண்ணலா
ஆ
சிக்கன்னு அப் இல்லன்னா வன்லி வெஜ்ஜூ பண்லா
வெஜ்ஜுன்னா உள்ளக்கெழங்கு போடுவாங்க ஆ சிக்க நான்வெஜ்ஜுனா சிக் சிக்கன்னு பீஃப்பு ரெண்டுதா இருக்குல்ல மட்டன்ல எல்லா செய்ய மாட்டாங்க
பெசஞ்சி கொஞ்சோ அது ப்ரெட்டோட தூள் எல்லா தூள் பண்ணி அது திக்கா இரு இருக்கறதுக்காக அது பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுவாங்க ஃப்ரை பண்ணிதா அது ஃபஸ்ட்டு சாஸ் வெச்சுட்டு அப்றமா அந்த அங்க வ எத்து வெச்சிருக்கோல்ல அது வெச்சு அப்பறமா வந்து டமேட்டோ அப்பறமா வந்து ஆனியன்னு லேயர் லேயரா அடுக்கிட்டே போவாங்க அப்பறமா வந்து சாஸ் எல்லா போட்
மைய்னிஸ் போட்ணுல மைய்னி
ம் சீஸ்ஸு ஃபஸ்ட்டு வ மைய்ஸ் மைய்னஸ் கொஞ்சமா போடுவாங்க அப்றமா சீஸ் வெச்சுட்டு ப்ரெட்டு மூட போவோல அந்த ப்ரெட்ல வந்து மைய்னஸ் எல்லா தடவிட்டு முடீட்லா அதும் ஃபைவ் மினிட் தா பேக் பண்ணனுன்னா
அ அத அப்டி கூட அப்டியே சாப்பால்லா ல
அப்பிடியே எல்லா சாப்பட முட்யாது எனா சீஸ் வந்து வெந்திருக்காது சீஸ் வந்து ம் அதுக்காக அதும் கு கொஞ்சொ பேக் பண்ணா நல்லா இருக்கு
செரிங்க செரி நம்ம ளுக்கு டைம் முடுஞ்சிடுச்சு
ஒகே ம் செரி
செரியா
ஆ வெக்கற
அ